ப்ரே
உங்க ஃப்ரெண்டு கால் பண்ணாங்க
என்ன சொன்னாங்க
என்ன சொல்வா அதா அவ ஒங்களுக்லா பரவால்ல நால்லா இப்போ அவளுக்கு அண்ண இருக்கால்ல அதுனால வந்து இ ப்பல்லா நா விருந்தாளியா போயிட்டு வரதா முடியு என்னால அங்கயெல்லா இருக்க முடியாது போ நீங்கன்னா உங்க உரிமையா நீங்க போய் இருக்கலா எல்லாமே உங்ளுக்குதா அப்டின்ற மாரி சொன்னா அவுங்க அதா அண்ண ஒய்ஃப் வந்து ரெண்டு பேரு ஒரே டைம்ல தான பொறந்தாங்க ஒரு மாசம் முன்ன பின்ன
ம் ம்
இவளோட பாப்பா எல்லாமே பண்றாலா
ம் ம்
அவுங்க பாப்பா பண்ண மாட்றாலா
கொஞ்சந்தா வேணு பறக்கற்துக்கு
அதனால வந்து அதனால வந்து அங்க டாக்ட்ருடயே கூட்டிட் போலாமா அண்ணின்ற மாரி சொன்னான் சொன்னா
ம் ம்
அதுகப்ற வந்து ஆக்சுவலா நா வந்து சொல்றதில்ல ஆ இது மாரியே ஏ பொண்ண சொல்லி பெரும படுத்தி சொல்லி சொல்லி எங்க இவதா ஆ நல்லா பண்றான் சொல்லிடுவாங்ளோனு அதனாலயே நா சொல்றதில்ல வீடியோ மட்டு எடுத்து அனுப்பிடுவே எதுக் கு நம்ம போய் நம்ம புள்ளய நம்மளே பெருமையா சொல்லி ட்டு அதனால நானு சொல்லவே மாட்டே எதோ ஒன்னு பண்ணா வீடியோ மட்டு எடுத்து அனுப்பிருவேன்னேனா ல சிரிப்பு தாங்கல இது என்ன ப்ரோ வாயில சொல்லல எவிடன்ஸ் ஸாவே அனுப்புறேன்ற மாரி இருந்தது இது கொழந்தையோட இயல்புல அவ என்ன சொல்றானா இப்ப எப்பிடி இருக்குன்னா போட்டியா இருக்கு ஓம்பைய பண்றானா ஏம்பைய பண்றானா நா சொல்லிட்டே ஏ பையல்லா ஏ அதாது எனக்கு பைய இருக்கு அதனால நீங்க வந்து பொண்ணோடல்லா வந்து கம்பேர் பண்ணக்கூடா து பொண்ணுங்க எப்யுமே நல்லா படிக்கு பசங்க வந்து அந்த அளவ்க்கு படிக்க மாட்டாங்க அதனால வந்து நீங்க கம்பேர் பண்ணக்கூடாது ஏ அவதா சூப்பரா படிக்கிறானே அப்டி ன்ன இருந்தாலு பொண்ணுங்க அளவுக்கு வருமான் தெரியாது அப்டீன் சொன்னா என்ன ப்ரோ இதெல்லா ஒரு க தயா அப்டின்ற மாரிதா இருந்தது
ம் ம்
சேரி நமக்கென்ன சொல்றாங்க கேட்டுப்போ
ம்‌ ம்
ஃபோன் பண்ணி அஞ்சு நிமிஷொ ஃபுல்லா சொன்னா
அவ சொல்ல சொல்ல நீ ஊ ஊ ஊன் கேட்டுகிட்டியா ம்
எங்கருக்க இங்கருக்கியா அங்க போயிட்டியா செரி போவொ இன்னக்கி பண்ணி ருந்த நாங்க வண்ணல அதனால வந்து அப்டின் சொன்னா சேரின் சொல்ட்டு அதா அப்றொ அதா அவுங்க தங்கச்சிக்கு ரெண்டாது பொண்ணு பொறந்துருக்கு போல அதா அவ ஏ பொண்ணு பேர வக்கலான்னு சொல்லலானு இருந்தா போல
யாரு அவுங்க தங்கச்சி
அவுங்க தங்கச்சிக்கு ஏ ஏ பொண்ணோட பேரு
ஒ ரியானியா
அவுங்க ஃபர்ஸ்ட்டு பொண்ணு பேரு ரித்திகா போல ரித்திகா ரியானா அப்டி வக்கலான் இருந்தாங்களா
ம் ம்
ஆனா வந்து அவுங்க வந்து மித் மித் மித்து மித் மித்துவா எதோ ஒ மித்திக்கா மித்திக்கா மித்திகா மித்திகாவோ ஏதோ ஒரு ஆனா மி ல ஆரம்பிக்கிற ஒரு பேரு ஆச்ச ட்டாங்க போல
இப்ப பேஸ்றாங்களாமா
ஆஹா பேசறதுல்லா இல்லயா அவங்க அண்ண ஒய்ஃப் சொல்லுவாங்க போல
ஓஹோ
ஆமா
ன்னா அந்த பெருமை அடிச்சுக்கிறத நிறுத்தவேல்ல ஆனா
அதுதா அது என்ன சொல்லுச்சு எங்க அண்ண வந்து எப்பயுமே கொஞ்ச அமைதியான டைப்பு எங்க வீட்டுக்கார் நல்ல ஜூட்டிக்கு அதனால அ எ பொண்ணு வந்து எல்லாமே ஃபாஸ்ட்டா பண்ணுது எங்க அண்ணா அந்த மாரி தா இருந்தா தாரா அது வ கரெக்ட் தானே ஒரு சில கொழந்தைங்க அவங்க உங்க ஜீன் கேத்த மாரி இருப்பாங்கல்ல சில பேர் அமைதிய ப்பாங்க அதனால கொழந்தைங்கள வந்து நம்ம கொற சொல்ல கூடாதுல்ல
ம் ம்
இம்ம இதா இதுதா ஒரு ப்ரச்சனையே ஒரே ஏஜ்ல வளந்தா
ம் ம் நல்ல வேல உங்கள் குழந்தையு என் குழந்தையு ஒரே வயசுல வந்து இல்ல
அதென்னவோ இல்லதா இல்லன்னா நாமளே ரெண்டு பேர் போன் போட்டே ஏண்டி இவ ஏ போட்ட அவ ஏ போட்டானா பி போட்டா போட்டான் னா ஏ பைய பி போட்டா எ பைய போட்டா பி போட்டானு ஆனா இயல்பாவே ஒரு பொறம வ ந்தோன அப்டின்ற மாரி ஒரு சொல்றா அதானா யோஸ்ச்சு பாத்தா உண்மையாதா இருப்போ அது நார்ம நம்ம யோசிக்கிறமா தெரியாது சுத்தி இருக்கவங்க வந்து கேப்பாங்கல்ல உ ப்ரெண்டோட பொண்ணு என்ன படிக்கிறா அப்டின் சொல்லிட்டு கேப்பாங்கல்ல அப்ப நம்ப கண்டிப்பா சொல்லுவோ அதனாலே என்னவோ சரி நா அதா நெனைச்சுகிட்டே மனசுக்குள்ள எப்பமே ஓகே நா புரிஞ்சுகிட்டு படிக்கல எ பிள்ள புரிஞ்சுட்டு படிச்சா ஓகேன்னு தோணுது ஸ்கூல் போனாதா நம்ம தாயா பேயா தெரிய வரு
துலா அது நம்ப எவ் அவ்வளோதா வியாக்கானோம் பேசுனாலு ஸ்கூலுக்கு போயி அ அவ எழுதுறா நீ எழுதுலன் அது செய்யுது நீ செய்யலன் வரும்பொழுது தனியா நமக் உனக்கே தெரியா உனு நம்மளுடைய உண்மை
வெளிப்பட்ரு
ஆ வெளிப்பட்ரு
ம்
அது எல்லா தாயோட இயல்புந்தா அது
ம் இல்ல நம்மளோட சூழ்நெலைக்கு தள்ளப்பட்டுருவாங்கன்ற மாரி இருக்கு
எல்லா ருடைய
இப்போ என்ன சொல்வாங்கன்னா பாரு அவ எப்டி புல்ல வளத்துருக்கா நீ எப்டி வளக்குற அங்க பாரு அது அப்டி பண்ணுது யாரு இப்டி சாப்புடுது அது எடுத்துட்டு போய் தட்ட அங்க வெக்குது தட்ட கழுவுது இது சொன்னபேச்ச கேக்க மாட்டங்குதுதேனங் கம்பேரிஸ் துன் நறையாவே இருக்கு
கம்ப்பேரு இருக்க வாழ்க்கையில நம்போ பொறந்ததுலருந்தே கம்பேரிசனுன்றது எல்லா விதத்திலயு எல்லா விஷ்யத்திலயு வந் ரு அத ஒடச்சி எரிஞ்சிட்டு தகச்சு இருந்துட்டு வர்ற இதுலதா இருக்கே எல்லாமே
என்ன பண்ண போறோன் தெரில ஆ பண்ணக்கூட ஆனா எத நம்ம பண்ணக் கூடாதுன் நெனைக்கிறோமோ நம்மளே அதப் பண்ணிடுவோம் போல ஏன்னா நம்மள பண்ண வெச்சுடுறாங்க
வெச்சுருவாங்க அந்த சூழ்நிலைக்கு நம்மள தள்ளி உட்டுருவாங்க
ம் அதனால என்னால எதையு சொல்ல மு முடியில சொல்றதுக்கு இல்ல
அடிச்சு போட்டு அடிச்சு அடிச்சு வருது
பாப்பா படுத்தா அப்டியே கூட படுத்துடு வேண்டிதான
அதாவதா பண்ண அவ படுத்தா அப்டியே சுஜி வெளையாடுனா படுத்தா கூடதா படுத்த நானு ஒரு பத் நிமிஷம் தூங்கிட்டேன் தான் பட் இருந்தாலு வந்து
செய்யிற வேலைக்கு தூக்கம் பத்தாது
வந்து வந்துக்கிட்டே தா இருக்கேன்
ஆமா ஒரு அஞ்சு நிமிஷ் அப்றோ எந்த டிஸ்டப்பன்ஸ் இல்ல தூக்கலானும் பரவாயில்ல சொல்லு சொல்லு கேக்குது
இந்த பசங்களோட காது குத்துக்கு ஹாப் சாரீ கட்டலாம்னு ஒரு ஐடியா இருக்கு எனக்கு
ம் நல்லா இருக்கும் கட்டு அப்டியே பாப்பாக்கும் அதே மாரி எடுத்துரு
டன் இருக்குல்ல
அதெல்லா தெர்ல
செட்டிநாடு காட்டன்னா பாக்க வந்து ப
ஹாப் சாரினா இப்போ நடுவுல கொஞ்சம் இந்த பட்டுப்பாவாட சட்ட மாரி ட்ரெண்டிங்கா போன மாரியா இல்ல பழைய காலத்துல மாரி சொல்
பழைய காலத்துல இல்ல
நா ஒன்னு நா ஒன்னு போட்டோ போட்ருப்பேன் ஞாபகம் இருக்கா பிங்க்கு வித் லைட் கிரே மாரி போட்டு ஒரு போட்ருப்பேன் அந்த மாரியா
தெரிலியே நீங்க எது சொல்றீங்கன்னு உங்க அக்கா கல்யாணத்துல போட்டிருந்தீங்களே அதுவா
அது வந்து டிபிக்கல் ஹாஃப் சாரி அது வந்து அந்த காலத்துல யூஸ் பண்ணுவாங்க ஆனா அதுலே வந்து மார்டன்னைஸ்டா போட்டுருந்தேன் கொஞ்சம் கல்லு வச்ச மாரி ஃபஸ்ட்லா அந்த மாரி போட மாட்டாங்க இது எம்பிராய்டரி ஒர்க்ஸ் கைண்ட் மாரி போட்டுருந்தேன் இப்போ இருக்க டிரெண்ட் வந்து அப்டி இல்லல இந்த பட்டுப்பாவாட சட்டைலயே ஃபுல் கவரா இருக்கும் நமக்கு இடுப்புலா தெரியாது அந்த மாதிரியானு கேக்குறேன்
ஹாஃப் சாரி ஆக்சுவலா நீங்க சொல்ற மாதிரிதான் ஆ என்னது பா பாவாட பிளவுஸ்சு ஆமா பாவாட பிளவுஸ்சு சேமா வந்து ஹாஃப் சாரி அந்த ஷால் வந்து
ஜார்ஜெட் மெட்டீரியல்ல வர மாரி
எடுத்து தைக்க போறியா எப்டி
அது தா வந்து இப்ப போ என்னோட தங்கச்சி என்ன சொன்னானா போ த்தீஸ்லல்லா வந்துட்டு நல்லாருக்கு நா பாத்தே ஏனா எங்க சித்தி டெய்லர் தா
ஆமா
கெற்துக்கு எ ட்த்துட்டு வந்தாங்கக்கா தவுஸண் ஃபை ஹன்ட்ரடு இந்த ரேஞ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு நம்ம அங்க போய் பாத்து நீ நா வேணா நா கொழந்தல்லா பெத்துட்டே எதுக்கு அப்னே எனக்கனா ஆச
பொண்ணு பெத்துட்டா என்ன இப்பல்லா எ ட்ரெண்டிங்குன்னு எவ்ளவோ இரு
எல்லாரு அனா எதா சொல்லுவாங்களோ அப்டின் சொல்லி
சொல்லுவாங்க அனா வாங்கி சொல்லுவாங்க வாங்கிதர போறாங்களா ஒங்க வீட்டுக்கார் வாங்கி தர போறாரு நீ போட போற இதெல்லா ஒரு கதயா
நம் வீட்டுக்காரே வாய தெறக்ல வாய தெறக்கல அந்த சென்ஸ் நா வந்து எனக் புடுச்ச மார்தா வ ந்து நா ப எடுத்துப்பே அப்டி இப்டின் சொல்லிட்ருந்தே சேரி ஓகேன் சொல்ல ம் சேர் டி